அலோ ம் நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நல்லா இருக்கே இப்ப பள்ளிக்குடத்துலருந்து விட்டு வந்து அவ்ளோ அடம் அடமா அ டோ ஐஸ்கிரீம் கெட்டிச்சா ஒரு வாங்கி தரலையா
ம்
பாப்பா நீலா ஒரு தாயா நீயான்ட்டு அவ்ளோ பேச்சி பேசு
ஆ ஆ அப்டில்லா பேசுவாங்களா அவுங்க அப்பாவ அவுங்க அப்பா கிட்ட சண்டைலா போடுவாங்களா
ஆ அவு பல்லூட சீர்மானம் சரியில்ல
ஆ ஆ
அவ அவ்ளோ பேச்சி பேசுதா அது இன்னைக்கு என்னமோ இன்னைக்கு என்னா அவ்ளோ பேச்சி சி பேசறா அவுங்களுக்கு அவ்ளோ கோத்தம் இருந்தா கேட்டு இவெல்லவான் அடி ரோட்டுக்கு போது ஆ நா போயி கூப்பற செலய மறைக்கிறே சரி நான் தான் போயி அவன அடிக்க போறாங்க நா போயி மறிக்கிறன் ஆ வாங்க எல்லாரு வாங்க அடிங்க அடிச்சி கொல்லுங்க வாங்க நீங்க என்ன அடிச்சி கொல்றது நானே சாவறே அப்டி இப்டி இந்த பேச்செல்லாம் பேசறா
ஆ
ஐயோ எனக்கு எனக்கா தலைவலி எடுத்துட்டு மேடா இந்த டயத்துக்கு கடைக்கே போ மாட்டாங்க கலம்பி போயிட்டாங்க
ம் ம் அங்க இப்ப ஆ அவுங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல வந்து அந்த மாரிலா பிள்ளைங்க பேசுதுங்க போல
இன்னா அப்றோம் இந்த மாரி பேசுதுங்க போல நானும் அப்டின் நா சும்மா மெரட்டறன் போயிட்டு சூடு வக்கிறன் அப்டின் சொல்லி மெரட்டற அப்ப கூட கொஞ்சம் கூட பயமே இல்ல
ஆ இப்ப அடிச்சாங்களா
போற அப்டின்ட்டு கெளம்பிட்டிருந்தன் கெளம்பற
ம்
ம் இவன் எங்ககிட்ட சண்ட போட்டனா அவள போயி அடிக்கிறா அவ தங்கச்சிய போயி
ஆ ஆ
என்னத்தா சொல்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிம் என்ன செய்றதுன்னே தெரியல என் என்னா கூப்பறத் சின்னன் கேக்கறன் நா வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்ன அவன் வாங்கி தராம அழைச்சிட்டு வந்துட்டான் அவனா அப்பாவா அவ ஒரு அப்பாவா அப்டின்னு கேக்கறா
ஆ
ம்
எப்டி நிலாவுமே வந்து அவுங்கள வந்து வாடா போடா அப்டின்னுதா ஏசா அதல்லாம் நீங்க வந்து கண்டிக்க மாட்டீங்களா வெளியில எங்கயாவது போறப்பியு அந்த மாதிரி பழக்கம் வந்துடும் இல்ல
அது வெளியில போனா அந்த மாரியே சொல்லாதுங்க அந்த மேரி சொல்ல மாட்டானுங்க சும்மா வீட்ல பாக்கலா சொல்றது வெள்ல போனா அந்த மாதிரி சொல்லாதுங்க ஏனா இந்த மாரிலாம் பேசுறா அவ்ளோ பேச்சி பேசறா இன்னைக்கி
ம் ம்
இவ பேசாறானே எனக்கே தெரியில கால்ல இட்லி குடுத்துட்டு இட்லி சாப்பல அப்டே இட்லி வீட்டுக்கு இப்பயு சாப்பல ஒரு மாமுலா இட்லி தின்னுட்டு இருக்கா
புரியில மாம்பழமா
ம் அதல்லா ரந்துக்கோ வாங்கன அவுங்ககிட்ட
ஆ
திண்ட்ருக்கன் தலைவலி எலும்பு வர வர ரொம்ப வந்து கண்றல்லா இப்ப ஸ்கூல்லாம் மாத்தி போடணுமா அப்டின் பாக்கறன்
உம்
பணம் இல்லாம நா ஒன்னு இந்த பள்ளிக்கூடத்துல சேத்தே இப்ப ஏண்டா சேத்தேன்ற மாரி யோசிக்கிற மாரி இருக்கு
அங்க கவுர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்கலா இப்டித்தா பேசிட்ருப்பாங்க இல்லயா அது மாரி
ஆமா அத தெ அத இதுதா தனியார் பள்ளிக்கோ அரசு துறை இப்ப என்னனா அதிகப்படியான ஒரு கண்டிப்பு இருக்காது பிள்ளைகள்ல எப்டி நிக்குறாங்க நானு நா எவ்ளோ தடவ போயிட்டே பள்ளியில போய் பாக்கறே பள்ளியில இல்ல அந்தந்த அப்டியே ஒக்காந்துட் தேவனான்டு பிரிஞ் பிரிஞ்சு நிப்போ அரசி வந்து பிரேக்கப்ப திங்குதுங்க பிள்ளைங்க அ புழுங்கல் அரிசி பாதாஸ் ஆசிரியர் வந்து வகுப்பாசிரியர் தான் வகுப்பாசிரியா பாக்கவே முடியாது வகுப்பு உட்டு எங்கதா போறாங்கன்னே தெர்ல ஆனா வகுப்பாசி தல எழுத்து அவுங்க போயிட்டு அவுங்க போறவங்க அந்த ம் எதோ பண் ஒக்காந்து செல்ல பாக்குறாங்களோ இல்ல ஃபோன் பேசுறாங்களோ இல்ல வேற எதாவது உங்க சொந்த வேலைய பாக்குறாங்களா அப்பா இல்ல அலுவலகோ கடையாதுப்பா காலைல எட்டாவுதுனா அவுங்க சீட்ல ஒக்காந்தா பாக்கலாம்ல இல்ல கிளாஸ்ல ஒக்காந்து பாக்கலாம்லே
ஆமா
அத விட்டுட்டு அவுங்க வந்து எதுக்கு செய்யறாங்க கெளம்பி எங்க பிள்ளை இப்ப சொன்னா எதாச்சு சண்ட போட்டுக்கிட்டு அடிச்சுகிட்டு திட்டிகிட்டோ இப்படிதா ஒக்காந்துட்ருப்போ கிளாஸ்ல முக்கால் வாசிநேரோ
ஆ நீங்க வந்து இப்போ வந்து ஈஸியா நீங்க கேந்தரா வித்யாலயால வந்து நீங்க சேத்துருக்கலாமே உங்க மாம்னார் வந் இது அது மாரி அரசு வேலையில இருந்தாங்க இல்லையா அத வந்து நீங்க சேத்துருக்கலாமே
எஸ்
உம்
அங்கயுதா வந்து எதோ நறைய பிரச்சனை நடக்குது அப்டின்னுட்டுதா சொன்னாங் ஓப்புடியா சொன்னாங்க
ஆ ஸ்கூல் சரியில்லன்னு சொன்னாங்களா
அ சரியில்ல அப்டீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால நா போய் இனிமே அதலா யோசிச்சு வெச்சன்னு இன்னு நா ரெண்டு வர்ஷோ அங்கதா ஸ்டூடண்ட் அட்மிஷன் முடிவு பண்ணியிருந்தோ அ அப் அ உம் ஆ வேல செய்றோவுங்க கொழந்த வந்து அங்க படிச்சாங்லா
ம் ம்
பள்ளியில
உம்
ஆ ஆ அதனால அங்க வந்து சரியில்ல அப்டீன்னு சொல்ட் இப்புடி அப்டீன்ட்டு சொன்னாங்க
ம்
இல்ல நா சூட் அத சரி வர விரும்புறே இருங்க நா அத சொல்லி வந்து கேக்கல அப்டீன்னாக்கா நம்ம இன்னா செய்றது அதுக்கு
அ நீ அவுங்கதா சொ ஸ்கூல்ல வந்து சாப்ட மாட்டாங்களா பள்ளியில நீங்க சாப்பாடு குடுத்து விடுவீங்க இல்லயா
சரி எல்லா சின்ன பிள்ளைங்க ஒன்னாவது இரண்டாம்க்கு படிக்கிறது பிள்ளைங்க தானே நா பள்ளிக்கூடோ போய் பாக்கலாமா பாக்க கூடாதா
ஆ பாக்கலா
உங்க பிள்ளங்க இன்னா பண்றாங்க சாப்ட்டீங்கலா என்ன அதிகபட்சம் வகுப்பறையில பாத்தீங்னா ஒரு நாற்பது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க
ம்
ஏனா அந்த நல்ல நேரத்தல சாப்டக்கூடிய நேரங்கள்ல இந்த பிள்ளைங்கல்லா சாப் டிங்லா என்ன பண்றாங்க அப்டின்றத அவுங்க பாக்லா இல்லையா
ஆமா பாக்னோ
அத பாக்கறதே இல்ல மேத ம் சாதம் குடுத்துட்டாஸ் சாப்டாம வீட்டுக்கு வந்துன்னு சொல்லிட்டு தா நா வந்து அது இட்லி குடுத்துவுட்ட இட்லியுமே அப்டியே வீட்டுக்கு வந்திருது
ம் ம்
ஏப்பா எனக்கு தெரிஞ்சவுங்கோ அவுங்ளுடைய பையனோனு என் அது வாழ்ந்தா அந்தந்த அவ ஏற்கனவே ஒரு பைய சொல்லலே படிச்சிட்டு இருந்தா அந்த பள்ளில மாஸ்ட்டன் ஆக்குன அந்த பையன
ம்
இங்க வந்து இப்ப வந்து அவுங்க ஆசிரியர் என்ன பண்றாங்னா சாப்லன்னா புடிச்சி வச்சி ஊட்டி உட்டுறாங்க ம் அதே மாரி யம் அந்த சாப்ல்லன்னா கூட்டு வச்சு ஊட்டி உடுனுல அது என்ன குடுத்துற சாப்பாடு அதுதா விடு வருது ஏ போ சாப்புடுனுனா வீட்டுக்கு
அ
அதுக்கப்றோ கூட உங்ளுக்கு இது கெடயாது பிரச்சன இல்ல
ம் ம்
பாப்பற்லே இது அப் இதுல போய் இருந்த இன்னு லேண்ட் வாஷ் இல்ல இல்ல தப்பு நா வந்து என்னோட இதுக்கு என்னோட தப்பு நா முன்னாடியே வந்துட்டு நா அவுங்க செஞ்சப்பயே உட்ருந்ருக்கனோ அந்தா இந்த தண்ணி வருது சொன்னமிலா
ம் ம் அது தா நீங்க இல்லனாக்கா பள்ளிய வந்து மாத்திடுங்க வேற பள்ளிக்கி வந்து மாத்தி விட்டடங்க
இல்லன்னா அது வந்து சரி வராது அததா பண்ணனு எவ்ளோ சொல்லிய மாறல திறந்தலனா என்ன பண்றது
ம் அது இல்லாம நீங்க வந்து அடிக்கடி பிள்ளைங்கல்ல அடிச் ச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்டன்னாங்கா அதுவுமே வந்து அவுங்களுக்கு வந்து பய இல்லாம போய்டு வா வாயாலே தா அ வாயாலே தா மெரட்னோ சொல்லுவாங்கல்ல பிள்ளைங்கல்ல வந்து வாயால தா மெரட் னோ கையெல்லா வச்சோ அப்டின்னாக்கா அந்த மாரி ஏதோ சொல்லுவாங்கல்ல மயங்கி கறி உளுந்துரோ அடிச்சி அடிச்சி அவுங்களுக்கு வந்து இது இல்லாம போயிடோ பயோ இல்லாம போயிடோ அப்புன் சொல்லுவாங்கல்ல அதனால வந்து நீங்க அதிகமா வந்து மெரட்டுங்க வாயாலயே மெரட்டுங்க
இல்ல இப்ப உண்மையா சொல்ல போனா அப்டிதா ஆயிடுச்சி ஆ ஆ என்ன செய்யறதுன்னே ஒன்னுமே எங்க ரெண்டு பேருக்குமே தெரியல எதுலல்லா கொண்டு போய் ஹாஸ்ட்டல்ல ம் எதா ஆழச்சிட்டுய் போ அப்டின்னு சொல்லி வர சொல்லிருக்கங்க ம் ஏனா அது சுத்தம் சொல் பேச்சுங்றதே இல்லாம போயிட்டு அ
ம்
ஒ ஆயி போட்டு குடு ஆ அப்டியே என்ன ஒரு நடிப்பு தெரியும்மா அப்ப நடிச்சது ஏ உ மூச்ச அதே விழுந்துராங்க
ஆ
அந்த மாதிரி மூச்சல நிஜமாவே ஆ வெந்த பண்ணன்னு சாயந்திர வந்து ஆஸ்பத்திரி ஏதாச்சு நா கண்டிப்பா மூச்சு விட முடியமா வந்து இன்னைக்கு யாருக்காவது வந்துச்சா
அ காதுல விழுந்துச்சு
நீ நீங்க வந்து இந்த அளவுக்குல்லா பேசவே விடமாட்டீங்களே
அது தா பாரே நிஜமா சொல்றே எனக்கு வந்து அடி னும்ன்ற எண்ணமே எனக்கு கிடையாது சீரியஸா
ம்
நா ஆனா அடிச்சேன்னா தாங்கிவே தாங்க மாட்டா நா எனக்கு அடிக்கணு அடிக்க கூடாதுன்ற ஒரு இதுலயே நானு சரி மாத்திக்கலாம மாத்திலா மாத்தலாம்னு பாத்தா வாயு அவள ஊவரா போயிட்டு
அது நீங்க ரொம்ப கண்டிப்பான ஆளு இப்பல்லா பேசுறதுக்குல்லா விடவே மாட் நீங்க எப்டி வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறான்னு தெரிலையே
எனக்கே எனக்கே தெரில எப்டி இந்த அளவுக்கு பேசுறா அப்டின்னு தெரில
இப்பல்லா பேசுனா அப்டின்னாக்கா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே கோவ வந்துரு அப்புற ஒரு மா ஆயிடுவாங்க உங்கள தா திட்டுவாங்க இல்ல நீங்க சரியா வளக்கல அப்பின்னு சொல்லிடுவாங்க மத்த மத்தவங்களு சொல்லிடுவாங்க அவங்களுமே சொல்லிடுவாங்க
எல்லாருமே என்ன செய்றாங்க நா சரியா வளக் கலங்குறாங்க அவங்க வீட்டு சைடுல நீங்க என்ன செய்யறதுன்னே சொன்னா ஒண்ணுமே புரியாம உக்காந்துருக்கறே
அதனால இப் ப்பே வந்து இப்ப இந்த மாதிரி கண்டிச்சு வளங்க இந்த மாதிரியான வார்த்தை எல்லா வந்து அதிகமா பேச விடாதீங்க
ஜீவ இப்ப எப்டி இது சரி பண்றது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல சீரியஸாவே ரொம்ப தலை வலிக்குது எனக்கு
இல்ல கொஞ்சமா பொறுமையா இல்லன்னா சொல்லி பாருங்க அவ அமைதியா இருக்க விட்டுட்டு அப்புறமா வந்து பொறுமையா அன்பா சொல்லி பாருங்க
எவ்வளவோ சொல்லியாச்சு உக்கார வச்சு கிளிபில்லைக்கு பாடம் நடத்துற மாரி எடுத்தாச்சு
அ சரிங்க தோழி மீண்டும் வர அழைப்பில பேசுறே மக்கால் நேரம் போயிகிட்டு இருக்